யப்பா
றீங்க
இந்தா இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
தா சாப்டுட்டு இருக்கே கொஞ்ச லேட்டா ஆயிச்சு
உம் ஸ்டூலேட்
உம்
உம் அங்க எல்லா முடிசிடோம் கடை அடைசிடோம்
உம் செர் செரி
உம்
என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு தோச போடலாம் நெனைசேன்
செரி
வெளில இருந்தே சாபாடு இன்னிகு வாங்கிடு வந்துடாங்க
எல்லாரும் சாப்பிடுவாங்க
இல்ல இன்க்கி சும்மா இட்லி தா இட்லி உம் நாளைக்கு நைட் இன்னிகு வெளியதா காலைல நானே திரும்பி இட்லி தா போடுவே போட்டுட்டு மதியானதுகு தேங்கா பால் கஞ்சி வச் வெச்சிலாண்ருக்கே ரொம்ப நாள் ஆச்சு
உம் சரி சரி
ஆமா வெள்ளபூடு தேங்கா பால் போட்டு கஞ்சி வச்சுடு எள்ளு சட்னி வச்சிருவே நாளைகு இதனால நைட் வெளிய சாப்பிறனால வெறு பாயில்டு ஐடமா காலையிலயும் மதியானமு போட்டு முடிச்சிருவே உம் உங்க வீட்ல வபீங்களா தேங்கா பால் கஞ்சி ஹலோ மேடம்
ஹலோ ஆ கேக்குது நானு சாப்ட போய்டனால
ஆஹ் ரொம்ப ஒடம்புகு நல்லதுபா சலிக்கி அதுகப்றம் அஹ் வைத்து புண்ணுகு எலாதுகுமே அந்த தேங்கா பால் கஞ்சி வெள்ளபூடு போட்டு வைகிறது ரொம்பரொம்ப ஸ்பெஷல் ரொம்பரொம்ப ரொம்ப வந்து மருதுவ குணம் வாய்ந்தது இந்த சாபாடே
ஹலோ
இதனால கைகேயி சாபிராங்க
என்னப்பா ஆஹ் ரெசிபி சொல்லவா ஆ
ஆஹ் சொல் சொல்றீங்களா
ஆஹ்
ஆஹ் சொல்லுங்க
இது எப்படி செய்வாங்கன்னா எங்க மாமியார் வீட்டுலதான் இது செய்வாங்க எங்க மாமியார் தான் கத்து குடுத்தாங்க ஆஹ் சமையல் கத்துக்கிட்டது ஃபுல்லாவே எங்க மாமியார்கிட்ட தான்
சேரி சேரி சேரி
ஆமா எத எப்படி செய்யணும் ப்ராப்பரா அந்த இதெல்லாம் வந்து என் எவ்வளவு நேரம் ஒரு காயினாலும் வேகணும் எல்லாமே அவங்ககிட்ட தான் கத்துக்கிட் ஆனா பிரியாணி மட்டும் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட் எங்க அக்கா தான் நெறிய எனக்கு வந்து டிப்ஸ் சொல்லுவாங்க
ஓ சேரி சேரி
பிரியாணி வந்து நல்லாவே செய்ய மாட்டாங்க எங்க மாமியார் ஆனா மத்ததுல எல்லாம் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்யணுன்னு சொல்லவா
ம் சொல்லுங்க
இது காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வாய் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் சளி நெஞ்சு சளி இப்படிய எல்லாம் இருக்கிற சமயம் இதுதான் போட்டு குடுப்பாங்க நைட்டு நேரத்துல
ஓ ஓ செரி செரி
எப்பிடின்னா இட்லி குருனை இருக்குல்ல அத வாங்கிக்குவாங்க இட்லி குருனை போட்டேன்னா அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம எவ்வளோ ஆக்க போறோமோ இப்ப ஒரு காப் படி அரிசிக்கு சொல்றேன் நானு காப் படினா ஒரு என்ன சொல்றது அரை கிலோ அரிசி அரை கிலோ ஓட கொஞ்சம் கம்மி அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையுமே சேர்த்து நல்லா கழுவி தண்ணி ஓல கொதிச்ச உடனே அத போட்டு வேக வைக்கணும் அது வெந்துகிட்டயே இருக்கிற ஸ்டேஜ்லயே செய்யணும் வெந்தயம் நல்லா தேவைக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ள டு உங்களுக்கு வெந்தயம் நெறையா வேணும்னா நல்லா மூணு ஒரு என்ன சொல்றது ஒரு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் வெந்தயம் வைத்து புண்ணுக்கு நல்ல துதானே அந் த கண் இந்த சாப் பாடே வேக வைக் க்கும் போது என்ன இருக்கும் எல்லோயிஷா மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு நல்லா வெந்துகிட்டு அறவே காட்டுல வரும் போது வெள்ளைப்பூடு இருக்குல்ல நல்ல ஒரு ஒரு கை பிடி நல்லா சொல்லணும்னா ஒரு ரெண்டு பல்லு நல்ல அந்த இதா ஜாயிண்டா இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா ரெண்டு பா இது வாங்கி உரிச்சு நல்லா அதயும் கூற்றணோ அந்த ச அந்த சாப்பாடு வெள்ளப்பூடு வெந்தயம் மூணுமே நல்லா வெந்து சேந்து வேகணும் வேகும் போது அந்த அந்த வெள்ளப்புடு எப்டி ஆயிரும் நா ஒரு ஸ்டேஜ்ல முழுஸ் முழுசா தான் இருக்கும் ஆனா அத தொட்டனா அப்டியே வந்து ஃஸ்பாஞ்சே அப்டி நசிங்கிரும் அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் ஆயிரும் அந்த அந்த இதுவும் சேரி கஞ்சியும் செரி நல்ல வேகணும் நல்லா வேகணும் சோறு வடிச்சா மாரி நான் வ படிக்கவே கூடாது அந்த கஞ்சியோடு சேந்து நல்ல தண்ணி நெறய வுட்டு இருக்கணும் நல்லா குலைவா ஆயிக்கிட் போது என்ன செய்யணும் அந்த தண்ணி சாப்பாடுல தண்ணி கொஞ்சம் குறையும் குறையும்ல வெந்துகிட்டே இருக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும் நல்லா ஒரு ஒரு தேங்கா முழு தேங்கா பால் எடுத்து மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபிட் ஃபில்டர் பண்ணி அந்த பால வந்து அந்த சாப்பாடுல நல்லா கஞ்சி மாதிரி ஆயிடும் அந்த சோறு வந்து சோறா வெந் க்கூடாது கஞ்சி மாதிரி நல்லா நல்லா அந்த ஸ்மூத்தி மாதிரி ஆகும் போது அந்த தேங்கா பால எடுத்து அதுல போட்டு ஃபைனல் ஸ்டேஜ்ல ஒரு ரெண்டு கொதி கரண்டிய வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடியில ஏன்னா அது அடிக்கடி புடிக்கும் அது ஒரு ஸ்டெஃபா போய் நிக் அப்டி நிக்க விடாம கொஞ்சம் கரண்டிய வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும்
செரிங்க
இதுக்கு வந்து தேங்கா பால் போட்டு கடைசியா நல்லா ரெண்டு கொதி விட்டு எறங்கிட்டா எறக்கிட்டாலும் அவ்வளதான் இது
உம் ஆஹ் ஆஹ்
அவ்வளதான் அதுக்கப்பறமா இதுக்கு வந்து சைடு டிஷ் வந்து ஒண்ணு கடல சட்னி இல்லன்னா எள்ளு சட்னி எள்ளு சட்னி சூப்பரா இருக்கும் இதுக்
ஓகே
எள்ளு நல்லா ட்ரையா ஃபிரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆ கொஞ்ச லைட்டா ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு ஒரு ஒன்ற சில் தேங்கா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயொ ஒரு ரெண்டு ஒரப்புக்கு ஏத்த மாரி ஒரு மூணு பட்டவத்தல் அப்புறோ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு ஒரு சின்ன நெல்லிக்கா அளவு புளி போட்டு இதையு எண்ணெய்ல வ தக்கி அதுக்கப்ற மிக்சி ஜார்ல போட் டு நல்லா நைசா அரச்சு இதுக்கு வச்ச அனா அவ்ளோ சூப் பரா இருக்கு இந்த எள்ளு சட்னிக்கு தேங்காய பால் கஞ்சிக்கு அவ்ளோ நல்லது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எங்க வீட் ட்ல சாட்டர்டே மத்யானொனா இதுதா
ஆ அப்டியா
து நல்லா ஒடம்புக்கு நல்லது ஆ டைஜஷன்க்கு வந்து இந்த வெள்ள பூடல்லா சேக்குறனால நம்ளுக்கு ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது
உம் சேரி சேரி சேரி சேரி
உம் தேங்கா பால் அப்புறமா இந்த வெள்ளப்பூடு அது சேந்த அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஒடம்புக்கு நல்லது வெந்தயொ எல்லாமே வந்து வயித்துக்கு என்ன சொல்றது அந்த வயித்து புண்ணுக்கு வந்து ஆ வை த்து குளிர்ச்சி கேட்ச் மை பாயிண்ட் நல்லபடியா கேட்ச் பண்ணிட்டீங்க நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டு குடுக் கு
ஓ சேரி சேரி
உம் வயித்து புண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வயித் த்துக்கு வந்து எல்லா வித மருந்துமே இந்த மூணுலயுமே இருக்கு வெள்ளப்பூடு வெந்தயொ தேங்காப் பால் மூணுமே வயித்து புண்ணுக்கு தா
உம் இத சாப்டுட்டு நீங் க வந்துட்டு நைட்டு ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்புறீங்க எப்டி
அது வந்து வீக்லி ஒன்ஸு
நீங்க என்ன பண்ணணு இனிமே அ சண்டே நைட்டு வந்துட்டு ஹோட்டல்ல சாப்டுட்டு சாரி சாட் டர்டே நைட்டு சாப்டுட்டு சண்டே இ ஆஃப்டர்நூன் இது சாப்டுக்கோங்க சரியாயிடு
இல்ல இத சாப்டுட்டு நாங்க என்ன பண்ணுவோ சண்டே காலைல இப்ப வந்து நாங்க மாத்திட்டோ பச்சப்பயிரு ஊற வ பச்சப்பயிர வேக வச்சுட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு முட்ட ஒரு கப்பு பச்ச பயறு ரெண்டு மு ட்ட இதுதான் வந்து சண்டே மார்னிங் போகுது எங்களுக்கு
செரீஸ் சண்டே ஆஃப்டநூன் நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்க
ஆஃ ப்டநூன் பிரியாணி
ஆஹ் சூப்பர் இது நீங்க சாப்பிறதுக்கு சாப்பிடாமே இருந்துர்ல்லாம்
அது எல்லாம் சொல்ல கூடதுல்ல வா நாங்க வீக்லி ஒன்ஸ் தான சாப்பிடுறோம் நினைச்ச நேரம் எல்லாம் போய ஹோட்டல்ல நின்னாடதானே தப்பு உம்
அது அப்பரோம் ஹோட்டல் வந்துட்டு டூ மன்ஸ் மன்ஸ் தான் ஹோட்டல்ல வாங்குவோம்
நீங்கல்லா ஈஸ்தடிக் ஃபேமிலி நாங்க என்ன செய்ய
சேரி
நம்ம பிளையளுக்கு இந்த கண்ட்ரோலே இருக்க மாட்டேங்குது அது போக நமக் கண்ட்ரோல வளர்த்தோ நனாலும் அதே மாதிரி அப்பாவு வந்து அம்மா சொல்றால கேளு அப்படின்னுட்டு சொல்லணும் அப்பாவும் சேந்து விளையாடும் போது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்னைய வில்லி ஆக்கிறாங்கல்ல
அப்ப அது ஒண்ணுமே செய்ய முடியல அவர் நல்லவராவும் நான்ன அவர் நல்லவராகவும் அவர் பிள்ளைகளு நல்ல பிள்ளைகளாகலவும் அவங்கல்லா இந்த சாப்பிடுறதுல ஒற்றுமை ஆய்றாங்க நா மட்டும் வாய பாத்துட்டு உக்காரவ முடியும் சொல்லுங் கே சரி போங்கடா ஒரு நாள் நம்மளீக்கு லீவ் ரெஸ்ட் சொல்றாங்க அப்டின்னுட்டு விட்டுருறது
ஆஹ் சேரி
ஆனா மொதோ வாங்கினதுக்கு புரட்டால்லாம் கம்மியாயிருச்சு
அக்க சாப்பிடாது நல்லது க
உம்
அதையும் ந யூஸ் பண்
என் பையன் தான் இந்த பிரரைட் ரைஸ்ஸ விட மாட்டேங்கிறான்
சேரி சின்ன பிள்ள தானே விட்டுருவான் சின்ன பிள்ளைதானா விட்ருவான்
உம் அதே விட் ருனும்ஆனா இன்னைக்கு இந்த தடவை இந்த வீக் வந்து அஹ் சண்டே வந்து பச்சைப்பயிர் வைக்க முடியலைட்டு ஸ்கூல் டேஸ்ல வச்சிருந்தேன் அவன் என்ன பண்ணா அத லஞ்ச்சாவே கொண்டு போயிட்டான் பச்சைப்பயர் இதுதான் இவ்ளவுதான் எனக்கு தருவீங்களா இன்னும் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டு வாங்கிட்டு போனா பச்சை பயிர்
சேரி ரெண்டுமே சாப்டுருறாங்கல்ல நாளான் பச்சைபயறு சாப்பிட மாட்டேன் எனக்கு புடிக்காது பச்ச வாடை இருக்க எதுமே எனக்கு புடிக் க்காது அதனால நான் உங்களுக்கு என்னா சாப்ப மாட்டேன்
அதுக்கு என்ன செய்யணும் நல்ல பச்சை வெங்காயம் மாங்கா இதெல்லாம் கட் பண்ணி மேல வந்து இது பண்ணி குடுக்கணும் கார்னிஷ் பண்ணி குடுக்கணும் அப்புட தான் அவுங்க சாப்பிடுவாங்க அல்ல தேங்காய் திருவி போட்டா சண்டைக்கு வந்துருவாங்க இந்த ரோட்டு கையில குடுக்குற மாதிரி குடுக்கணும் கேரட் சீட்சு இதெல்லாம் போட்டு கொடுத்தானா அவங்க ஆர்வ மா சாப்பிட்டுக்குவாங்க
சேரி எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட் வரேன் அடுத்த கால்ல பாப்போம் ஓகே ஓகே பாய் பாய்